ஹலோ ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது க்ளியரா இருக்கீங்க
ஆ ஓகேப்பா நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கோ மேம் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேன்ப்பா
ஓகே ஓகே மேம் எப்டி மேம் என்ன பண்றீங்க இப்ப
நா சும்மாதானப்பா இருப்பே வீட்டு வேல எல்லா ஒர்க்ல்லா முடிஞ்சிது
ஓகே ஓகே மேம் ம்
ஸோ அதனால கிட்ஸ்ல்லா ஸ்கூலுக் போய்ட்டாங்க
ஓகே மேம் ஓகே
ஆ செரி அதா வெக்கேஷன் வருது எங்கியாவ்து வெளியில போலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதனால பாண்டிச்சேரி பக் கோந்தான நீங்க ஸோ அதுனால அத பத்தி கேக்கலா
ஓகே ஓகே மேம் ஆமா பாண்டிச்சேரியல நறைய பிளேசஸ்சு இருக்கு மேம் இங்க டூரிஸ்ட் பிளேசஸ்
அப்டியா இப்போ இங்க சென்னையில இருந்து பாண்டிச்சேரி எவ்ளோ அவர்ஸ்ஸு ஆகு அங்க இருந்து இங்க டிராவல் பண்ண
ஆ ஃபைவ் ஹவர்ஸ் ஆகு மேம்
ஃபைவ் ஹவர்ஸ் ஆகுங்களா ட்ரெயின்னு அந்த மாரி இருந்தா
ஆமா மார்னிங் ஒரு செவன் தேட்டி இப்போ ஒரு டூ ஆகு வர்றதுக்கு ஒன்னு இல்னா டூ ஆகு ம் பஸ் மீன்ஸ் அ அவுங்க வந்து சீக்கிர கொண்டு கூப்ட்டு வருவா
ஓ நம்ப பைக் ட்ராவல்னா இன்னு சீக்கிர இருக்குங்களா
பைக் ட்ராவல் ஆ சீக்கிரமா தா மேம் இருக்கு நம்ம எங்கயு ஸ்டாப் ஆவாம
ஓகே ஆனா பைக் ட்ராவல் கொஞ்சோ நல்லா சுத்தி பாத்துட்டு வர்லா நல்லா இருக்கு
ஆமா ஆமா பைக் ட்ராவல்ல நல்லா
ஓகே அங்க என்னன்ன கோயில்கள் ஏதாவ்து இருக்கா டெம்பிள்ஸ்
மார்னிங் டைம்ல
ஓகே அங்க ஏதா டெம்பிள்ஸ் ஏதாவ்து இருக்குங்களா ஆ ஆ
புரில மேம்
இல்ல டெம்பிள்ஸ்ஸுல்லா என்னென்ன டெம்பள் இருக்கு அப்டின்னு கேக்குறே ஆ ஓகே
ஆ மணக்குள விநாயகர் கோவில் அப்பறோ ஆரோவில் ஆ கேக்குது கேக்குது மேம்
ஆ
ஆரோவில்ல வந்து ராஜ ராஜேஸ்வரி கோவில்னு ஒரு கோவில் இருக்கு மேம் அது ஃபுல்லா
ஓகே
பழைய கால கோவில் மாரி இருக்கு நல்லா இருக்கு அது அதுக்கப்பறோ மணக்குல விநாயகர் கோவிலு அதுக்கப்பறம் முக்காவாசி கோவில விட நல்ல டூரிஸ்ட் ப்ளேஸ் தா மேம் அதி அதிகமா இருக் க்கு பீச்சு பீச்லே நெறைய பீச் இருக்கு ராக் பீச்சு செடண்ட்ரி பீச்சு எய்டன் பீச்சு பாண்டி மெரினா ஆரோவில் பீச் ச்சு அது மாரி நெறைய ஒரு ஒரு அப்டியே சுத்தி இருக்கு மேம் பீச்சு அப்றோ நீங்க போட் ஹவுஸ்ல ஓகே ஓகே போட் வுஸ் போனும்னு நெனைச்சீங்கனா கூட இங்க வந்து சுண்ணம்புரம் போட்ஹவுஸ்ன்னு ஒரு போட் ஹவுஸ் இருக்கு மேம் அங்க நல்லா இருக்கு ஒன் டே ஃபுல்லா அங்க இருக்லா
தனியா ஒரு தீவு மாதிரி கூட்டிகிட் போயிட்வாங்க அங்க நம்ம வந்து என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப அதே போட்ல ரிட்டர்ன் பண்ணி கொண்டு வந்து விட்ருவாங்க அதுக்கப்பறோ நெறைய ப்ளே ம் நம்ம வந்து விளையாட்ற எடோல்லா நெறையா இருக்கு போகோ லேண்டுனு இங்க ஒண்ணு இருக்கு அப்பறோ கருடா பார்க் இருக்கு மேம் அ கொழந்தைங்க எங்கேஜ்டா வச்சுக்கிறதுக்காக நம்ப இப்ப வந்து வெளில நம் பேர்ட்ஸ்லா நம்ம கையில புடிக்கிற மாதிரில்லா இப்பல்லா பண்றாங்கல்ல மேம் அதே மாரி கருடா பார்க் இருக்கு
ஓ ஆ ஆ
ஆ அது நல்லா இருக்கும் மேம் அது கொஞ்சோ
ஓகே ஓகே இப்ப எப்டி ரெஸ்டாரண்ட் சாப்புட்றதுக்கு ஏத்த மாரிலா
ஆ ஆரோவில் சைட் போனீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு இப்ப அ நம்ப இப்ப கிட்ஸ் கூட எங்கேஜ்டா இருக்க மாதிரி பூனைங்கல்லா இருக்க மாதிரி இருக்கு சாப்பிடும் வந்து வந்து ஈட்பூசின்னு ஒண்ணு ரெஸ்டாரண்ட் இருக்கு அங்க வந்து பூனைல்லா இருக்கும் மேம் நெறைய ஆ வெளிநாட்டுல யூஸ் ப வச்சுருக்க பூன எல்லா அது கூட விளையாட்லா அப்ப சா சாப்புடுவாங்கு வாங்க பசங்க அதுக்காகவே வருவாங்க அது மாரி நெறைய இப்ப புதுசா கூட ஒண்ணு த்ரீ ப்ளோர்ல வந்து இது பண்ணிருக்காங்க மேம் மேம் ம் ஹுட்டாலயே வந்து ரெடி பண்ணிருக்காங்க ரெஸ்டாரண்ட்டு த்ரீ பளோர்ஸ்லயே நம்ம வந்து தேர்ட் ப்ளோர்லதா அந்த ரெஸ்டாரெண்ட் இருக்கு நம்ம ப என்ட்ரி டிக்கெட் வந்து த்ரீ ஹண்ரட் நாங்க மேல பொயிட்டு நம்ம டூ ஹண்ட்ரட்கு எதாச்சு சாப்புட்டுக்குலா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நம்ம மேல போறதுக்காக
உஹ
அந்த ப்ளேஸ்க்கு அங்க இருந்து ஆமா ஃபுல் வியூவு அங்க இருந்து தெரியு அது அதுவு நாங்க ட்ரை பண்ணனு ட்ரை பண்ணிட்டு நா சொல்றே மேம் அது எப்டி இருக்குன்னு நீங்களு வந் வரும்போது பாருங்க
ஓ ஓகே ஓகே இப்ப பீச் எல்லாமே இப்ப நம்ம பாண்டிச் சேரி வந்தோ அப்டின்னா நியர்பைல பீச்சா இல்ல ரொம்ப தூரோ ட்ரவல் பண்ற மாரி இருக்குமா
ஆ நீங்க இப்ப ஈசி ஆர் சைடு வந்தீங்கன்னாலே அங்க வந்து நெறைய பீச் இருக்கு ஈசிஆர் பீச்ல்லா இப்ப நீங்க மெய்ன் பாண்டி க்கு வந்தீங்கன்னா ராக் பீச் உங்களுக்கு காந்தி பீச் சொல்லுவாங்கல்ல அதுருக்கு அது மாரி நீங்க எந்த லொகேஷன்க்கு வரீங்களோ அதுக்கேத்த மாரி பக்கத்துல இருக்கு பக்கத்துல பக்கத்துல இருக்கு மேம்
ஓகே அதுக்கு இப்ப நம்ம புக் பண்லாமா ரெசாட்டு புக் பண்ணி பக்கத்துல போய் சுத்தி பாத்துட்டு ரெசாட்ல ஸ்டே பண்ற மாரி ரெசாட்ஸு இருக்கு இல்லையா
ஆமாமாமா கண்டிப்பா இருக்கு ஏ ஏனா பிரைவேட் பீச்சஸ்ல்லா அங்கயேதா இருக்கு மேம் அது நம்ம எப்டின்னா ரெசார்டோட சேத்து வரு அதுல போய்ட்டு நம்ம விளையாடி ட்டு அப்டியே நம்ம வந்து மாரி இருக்கு எல்லாமே புக்கிங் பண்ட்டா ஆட்டோமேட்டிக்கா ம் அது மாரி இருக்கும் மேம்
ம் ம் ஓகே இப்ப எப்டி அந்த கிட்ஸ் எல்லா விளையா யாடுற மாரி நறைய ரைட்ஸ் அந்த மாரில்லா இருக்குங்ளா
ஆமாமாங் மேம்
இல்ல இப்ப ஆ ஒரு த்ரீ இயர்ஸ் குள்ள இருக்கிற வரைக்கு கிட் சுங்கல்லா வந்து ரொம்ப பெரிய ரைடு லைக் பண்ண மாட்டாங்க
அவங்களுக்கு பண்ற மாரி எல்லாமே
ஆ
இருக்கு
ஓகே ஓகே
இருக்கு மேம்
ஓகே ஓகே ஓகே பா
அது நெறைய டிஃப்ரெண்டான ட்ரீஸ்லா இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்ல்லா கூட எடுப்பாங்க ஒன்னு